ஆ ஹலோ என்ன பண்றீங்க
நா ஒன்னு படுத்துட்டு இருக்கே ட்டு ஆனா வெய்யிலு இருக்கு ச்ச ஆமா துணி காய போடுவோமா வேண்டா
ஹால் ஒர்க் ஃபினிஷ்டா வீட்டுல
ஆ முடிஞ்ச்சு இன்னும்
ஹலோ
மட்டும் பண்ணும் மத் மத்தபடி எல்லா ஒர்க்கு ஓவர்
ஓ ஓகே ஓ கேஜவீட்டுல நீங்க எப் நீங்க மட்டும் தானா ஹலோ
மாமா இருக்காறா வே
சேரி
பாத்துட்டு வேலைய முடிச்சு கரெக்ட்டா சாப்பட வந்துருவாரு
ஆ சேரி சேரி
வரபோது பண்
உ
பண்டிகை எல்லாம் ஆடி பொறக்க போது
ஆடிக்கா வெரதம் தான் இருப்பேன் வேற என்ன கோயில் போ வேண்டியதான் அவ்ளோ வேற என்ன பண்ண மாட்டேன் நீங்க என்ன பண்ணுவிங்க
ஆடிப்பதினெட்டுக்கு சாமி கும்பிடுவேன் அவ்வளோதான்
மத்தபடி கோயிலுக்கு கூழ் ஊத்துறது சாமி கோயிலுக்கு போறது அதெல்லாம்
ஆ அதெல்லாம் ஆ எதுவும் இல்ல பதினெட் டு அன்னைக் கி மனசுல நெனச்சு வீட்டுல அந்த அந்த மஞ்ச கயிற் ரு வச்சு கும்
கும்பம் வைக்க பிள்ளையார் கும்பமா
மிய கும்படுறது அவ்வளவுதான்
ஓ ஓகே ஓகே
ஆடி வந்துருச்சுன்னா அடுத் அடுத்து அடுத்தடுத்து விசேஷம்
ஆமா தொடர்ந்து வந்துரும் ஆ, ஓகே ஓகே
ஆடி முடிஞ்சிரும் இப்பௌ விநாயகர் சதூர் இது வரு தீபாவளி வரு ஆ ந என்ன நவராத்திரி நவராத்திரி தான ஆமா நவராத்திரி வரு குடு குடுன்னு ஓடும் பாருங்க இ நீ இதுக்கு அப்பறோம் பாருங்க வருஷோ சீக்கிர ஓடு பொங்கல் வரைக்கு
ஆ அது ஓடிரு ஆடி பெறந்தன்னைக்கு வெயில்லா போயிரு
பொறந்துச்சுன்னா போது கட கட கட கட கட... சட்டுனு ஓடு நமக்கு நாலு எப்டி ஓடுதுன்னு தெரியாம ஓடு
ஆமா
உம் தீபாவளிய எல்லா எப்டி கும்பிடுவீங்க..
நா நார்மலா ஆடியிலேயே ட்ரெஸ் எடுத்துருவோ பிள்ளைகளுக்லா
உம்.........
தீபாளி டைம் இல்லலைல்லாம் கூட்டிட்டு போய்டு எடுக்க மாட்டோ ஆடிலேயே எடுத்து வச்சுருவோ பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாருக்குமே அத்தைக்கு மாமாவுக்கு எல்லாருக்கு எடுத்து வஸ்டு தீபாவளி அப்ப குடுத்துருவோ கால்ல நெ.. மாமதா எல்லாருக்கு எண்ண வைவப்பாங்க என்ன வச்சு விடுவாங்க.
ம்.
எண்ணெ வச்சுட்டுட்டு சாமி கும்டுட்டு எண்ணெ வச்சுட்டு சாமி கும்டுட்டு திரும்ப குளிச்சுட்டு வந்து திரும்பவு சாமி கும்டுவோ நாங்க
ஆ நாங்களு அப்டித்தா
அப்டித்தான்டாமா ஆ அந்த மாரி தா கும்டுவோ ஸ்பெஷலா யார் யாருக்கு என்னென்ன புடிக்குதோ ஒவ்வொரு ஆளுக்கு இங்க ஒவ்வொன்னு புடிக்கு ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொன்னு செய்வோ
ஓ நான்வெஜ் செய்வீங்ளா.
நான்வெஜ் செய்வோ இட்லி ஆ மட்டன் கொழம்பு.
ஆ ஆ..
கன். எல்லாடும் எடுத்து சமச்சு நல்லா இங்க வெடி வெடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இன்னோரு அத்த வீடு இருக்காங்க மா இங்கிட்டு அவுங்களு இதே ஊரு. தா ஆனா கொஞ்சோ தள்ளி இருக்காங்க.
ஆ ஆ
சாமியெல்லா கும்டுட்டு காலேல இங்க டிபன சாப்டு அங்க அத்த வீட்டுக்கு போய்ருவோ நாங்க அவுங்க மாமா இல்ல ஏறந்துட்டாங்க மாமா.
ஸ் ஓ ஓ ஓ
அதனால அவுங்க நாங்க வந்தா கொஞ்ச ஜாலியா இருப்பாங்க
ஆமா அங்க ஒத்தையில கிடக்கறதுக்கு புள்ளைங்கள பாத்தா மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷோ மாருக்கு
அவுங்களு வருவாங்க நாங்களு போவோ அங்கேத நைட்டு் வர அங்கேத வெடி வெடிக்கிறது ஜாலியாக்கு எல்லா அங்கேத
ம்
வீட்ல நம்ளுக்கு கால சாமி கும்பிறதோட அவ்ளோதா அங்க போய்ருவோ அங்க போய் என்ஜாய்தே நல்ல ஜாலியா
ம் நா அம்மா வீட்லருந்த வெரைக்கு அப்டித்தா ஆடிக்கே வந்து டாடி துணி எடுத்துக்குடுத்துருவாரு என்ன பண்ணுவாருன்னா அந்த வருஷத்துக்கு உண்டான துணி எடுத்துருவாரு ஆடிக்கே பொங்கலுக்கு இந்தா பொறந்த நாளிக்கு இந்தா தீபாவளிக்கு இந்தானு அ அந்த வருஷத் த்ததுல என்னன்ன விழா இருக்கோ சட் பக்கலத்துக்கு ஆடியிலே எடுத் த்ருவாரு
ஆமா செரி சூப்பரு
ட்டு சுடிதாரு ஆறு செட்டு சுடிதாரு அந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்துருவாரு எடுத்து ட்டு ஒரு ஒரு பண்டிகைக்கு ஒன்னொன்னா ஒன்னொன்னா தெச்சு வாங்குவே மெட்டீரியல் வந்த கப்றோ அதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைலலா வந்து ரெடிமேடு் எடுப் போன்ல அப்போ வந்து திருவிழா திருவிளாக்கு தா எடுத்துட்ருந்தோ பொங்கல்னா ஒரு ரெண்ட் நாளிக்கு முன்னாடி போய் அந்த ரெடிமேட் எடுத்துட்டு வரு இந்த தீபாவளிக்குனா ரெண் நாளிக்கு முன்னாடி போய் எடுத்துட்டு வருது அப்டினு எப்ப நா வந்து இந்த க ன இந்த ஸ்டிச் பண்ணி போட ஆரம்பிச் ச்சனோ மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பணோ இல்ல அத வந்து எப் ப்ப போட ஆரம்பிச்சோனா அப்பத்துலருந்து எங்க டாடி என்ன பண் னாரு எங்க அம்மாக்கு ஒரு அஞ்சு பொடவ எனக்கு ஒரு அஞ்சு ஆறு ஒரு சுடிதாரு பிட்டு
ஆ ஆ
கிருவாரு நாரிகி பொறுத்த வரைக் கும் பெருசா எடுக்க மாட்டாரு சும்மா ஒரு ஒரு செட்டு பேண்ட்டு ரெண்டு செட் டு ட்ரெஸ் அந்த சட்ட மெட்டீரியல் ஆ அத எடுப்பாரு தோணும் போது தெப்பாரு
ஆ
ஆனா இப்ப அப்டி இல்ல எல்லா கல்யாணத்துக்கும் அப்புறம் எல்லா விசேஷத்துக்கும் தனித்தனியா போய் போய் ஒரு ஒரு புடவையா ஒரு ஒரு சுடிதாரா எடுத்துட்டு வந்துட்டு இருக்குறேன்
அதே நம்ம வீட்ல இருக்கும்போது வேற மாரி பண்வோம் கல்யாணம் பண்ணா வேறதானே
ஆ எனக்கு நீங்க சொன்ன ஓன்ன இப்டியே என்னோட சின்ன பிள்ள ஞாபகல்லாம் வருது என்ன பண்ணிக்கி ட்ருந்தேன் அப்டின்னு
பேசும்போது நம்மளுக் கும் வந்துரும் அது எப்டியா இருந்தாலும் ஞாபக வந்துரும்
அப்டி அந்த அஞ்சுாறு துணி எடுக்குறோல்ல நா அப்ப வந்து உங்களுக்கு கட்டப் பை நெறையா வரும் மா அப்பெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆயிர ரூபாய்க்கும் ஒருஸஒரு கட் டப்பையி ஞாபகம் இருக்கா அப்ப வந்து எங்க அம்மாக்கு அஞ்சு பொடவ எனக்கு ஆறு செட்டு சுடிதார் எங்க அப்பாக்கு ரெண்டு செட்டுங்க போ து எத்தன கட்டப்பை வரும் ஒரு நாலஞ்சு கட்டப்பை க்கு மேல வரு அப்ப என்ன பண்ணுவோ இந்த தெருவுல நாங்க நடந்து வரும்போதே எல்லா எங்க கையிலரு க்குற இந்த கட்டப்பைய கணக் போடுவாங்க ஈ போய் அப்புடி என்ன வாங்கிட்டு வந்துருக்கிறீங்க அப்புடி என்ன வாங்கிட்டு வந்துருக்றீங்கன்னு எனக்கெல்லா ரொம்ப சங்கூஜமா இருக்கு கட்டப்பை வச்சு கணக் போர்றாங்ளே அப்ப ஒரு கட்ட பைக்கு ஆயரூவான்னா அஞ்சு கட்ட பை எடுத்துட் போறாங்க அப்புடினனா இன்னைக்கி அவுங்க வீட் ல வந்து ஐயாயருவாய்க்கு துணி எடுத்துருக்குறாங்க ஆ எனக்கு நீங்க சொல்லும்போது நா அந்த தெருவுல‌ அப்டியே நடந்து வந் தது எல்லாரு எங்க ட்ட கேட்டது நா திருதிருனு முழிச்சுட்டு வீட்டுக்கு வேக மா நடந்து போனது எல்லா ஞாபக த்துக்கு வருது அப்ப ஒரே ஆ அப்றொ ஒரே ஒரு தரவ் மட்டு டாடி என்ன பண்ட்டாங்கன்னா வேணா நம்ம ஆட்டோல போயிக்லா எல்லாரு கண்ணு பட்ற மாரி ஆகுது அப்டின்ட்டு ஆ ஒரு எடத்துல எறங்கி ட்டு அங்கருந்து ஆட்டோல வந்துருவோ டக்குனு வீட்டுக்கு
ஆ சாமா
ச்சுட்டு கதவ தெறந்துட்டு குடு குடுன் எடு
ஆ‌மா அது என்மோ உண்மதா ஆனா நம்ம வரும்போது இந்த கட்டப்பை கொண்டாந்தானோ எல்லாரு அப்டியே பாப்பாக
ஆ அது அது அது வேற மாதிரி ஒரு ஃபீலு அ இப்பல்லா இந்த ரெண்டாயருவா போட்ட தான்டா ஒரு கட்ட பையி.
நாலா‌ கேட்டு வாங்கிருவேங்க கட்டப்பை கட்பை இன்னொன் குடுங்கங்க இவ்ளோக்கு வாங்கிருக்கு கேட்டு வாங்கிருவே நா
தராங்
அதெல்லா தருவாங்க
ம் இவர கேக் சொன்னா இவரு கூச்சப்பட்டுட்டு என்னய போன்னுவா
இங்கேயே இங்கேயே கேக்க மாட்டாக நாந்தே வாய தொறந்து கேப்பே தாங்கல்லே இன்னொன்னு வேணுமே நாந்தா கேப்பே அவுக கேக் மாட்டா எங்க வீட்லயு
அது இருந்தாதா ரேஷன் கடைக்கு போக காய்கறி வாங்க வீ போக தக்காளி வெங்காய வாங்கன்னு கொஞ்ச வசதியா இருக்கு
ஆமா அது என்னமோ வச திக்கு என்ன ஆயிர கட்டப் பைய் இருந்தாலு நம்ம திரும்ப கட்ட பைய் கேட்டு வாங்குறோ
அ நா இ இன்னொன்னு என்ன பண்ணுவன்னா எங்கேயாவது டிராவல் பண்ணும் போது இது ஏன்ட்ட ஒரு பெட் வச்சுட்டு தண்ணி பாட்டிலு இந்த இந்த சில்ற ஐட்டம்ல்லா இருக்குல்ல இதையெல்லா வந்து கட்டப்பையில காரி பண்றதுக்கு எனக்கு கொஞ்ச ஈஸியா இருக்கு நருக்குன்னு வச்சமா எடுத்தமா அப்டின்னு இரு க்குல்ல இப்டி எடுக்கலா இப்டி வெ வச்சுட்டு மேல ஒரு துண்டோ இல்ல நியூஸ் பேப்பரோ போட்டு மூடிடலா இப்டி எடுத்துக்கலா அப்டின்னு ஆனா எங்க வீட்டுக்காருக்கு பயங்கர கோவோ மாமா திட்டுவா எங்க போனாலு எதுக்குடி இந்த கட்ட பைய கட்டிக்கிட்டு அழுவுற டீசன்டாவே வரமாட்டியா அந்த ஜிப்பு போட்ட பை குள்ள வச்சீன்னா இந்த வாட்டர் பாட்டில் எல்லா உள்ள இருக்காதா கட்டப்பையில தா வெப்பியா அப்டின்னு அவரு ஒரு கத்துக்கத்து வார்றா உம் அதனால இப்போ ரொம்ப கொறஞ்சு போச்சு கட்ட பைய் எடுக்குறது ஆனா எனக்கு ரொம்ப புடிக்கு
ஆ ஆ அதா ஈஸியா இருக்கு நீங்க சொல்ற மாதிரி அது ஆதா நம்மளுக்கு ஈஸார் ஈஸியா இருக்கு ஆ
ஒண்ணு சிந்திச்சுனாலு அதோட போச்சு
ஆமா
மத்ததுல எல்லா வச்சா அந்த பைய காயுமா காயாதான்னு ஒரு யோசன வரும்முல
ஆமா ஆமா
எங்க புரியுது இவுங்களுக்குக்கெல்லா கட்டப்பை அரும
ஆ அ நம்ம பேச விட்டாதானே புரியு பேச விட்டாத நம்ம சொல்றத ஒத்து
ஆ அத சொல்லுங்கடா கேட்க மாட்டாங்கடா அத மீறி போனா அவர் என்ன தெரியுமா கேப் பாரு நீயா தூக்க போறேன்னவாரு அது வேணா உண்மைதா நா தூக்கமாட்டே
நீங்க தூக்க மாட்டிலா
ட்டா வெய்டா போயிரு
அ அ
புரியிது நா ரெண்டு வாட்டர் பாட்லு சாப்பாடு லன்சு குட்டிமாவோட டாய் ஏதாவது இருக்கு குட்டிமாவோட டாய்ஸ் ஏதாவது ஒரு பெட்ஷீட் எடுப்பே கண்டிப்பா ஒரு பெட்ஷீட் எடுப்பே ப்ப இது இத்தனையு சேரும்போது அந்த பை கி நல்ல கனமாயிரு
ஆ
அவங் கணோ நா தூக்க மாட்டே
அப்பா அவங்க அப்பா அவங்க கோப்புறது நியாயம்தான்
ஆ அதனால அவரு என்ன சொல்லுவாரு எதுக்குனீ இப்டி எடுக்குற அப்டின்னு என்ன புடிச்சுக்கத் துவாரு அது அப்புடியே உ து சண்ட போ சண்ட கட்ட பையன்னா சண்ட உறுதி அப்படின்னு நம்மளே பிக்ஸ் பண்ணிருணு
மாறி இருக்கு கு எங்க வீட்டுல
நம்ம தூக்கலா கொஞ்சோ ஓகேல்ல அவங்க தூக்க விட்டா அப்ப அவங்க டீசன் பாக்கதானே செய்வாங்க
ம் எந்து எவ்வளோ பெரிய அ எடத்துல போய் நம் ப தங்க போறோ அசிங்கமா என்னய கட்டப்பைய தூக்கி போ சொல்றியா அப்டின்வாரு நா வந்துட்டு தமிழரோட பண்பாடு இந்த கட் டப்பை இலதா இருக்கு அப் அப்டி இப்பவே
தூக்கற இல்ல அதுக்கே அது அப்ப தூக்கறது நா அசிங்கப்படுறது நா ஒனக்கு என்ன தமிழர் பண்பாடுன்னு அவுக கேப்பாக
ஆ இந்த மாதிரி தா போ
நல்ல அப்போ கேப்பாங்க உங்க மேலதா தப்பு அவுங்க மேல இல்ல
நன்றிகள் நன்றிகள் உங்களுடைய பாராட்டு
சேரிங்க சேரி நா அங்க கொஞ்சம் ஒர்க் இருக்கு முடிச்சிட்டு கூப்படவா
ச்சிட்டு சாயந்திரமா கூப்புடுங்க ம் செரா செரா பாய்டா